ஹலோ ஹலோ அக்கா
ஹலோடா எப்டி இருக்க
நல்லா இருக்கேக்கா நீங்க எப்டி
ஆ நல்லா இருக்கேன்டா வீட்டு்ல நல்லா இருக்காங்களா
வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கும்கா அங்க எல்லாரும் நல்லா
ம் எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா
ஓகேக்கா ஓகேக்கா என்ன பண்றீங்க
அப்பா அப்பதான் ஸ்நாக்ஸ் ஏதான் சாப்படலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்
ஓகே ஓகேக்கா ஓகே டன்
இருக்கா செரிதான் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்து சாப்படலான்னு ம்
ஓகே ஓகேங்க்கா
நீங்க என்ன
நானனுங்க சும்மாதான் க்காப்ப ஏதான் கொஞ்சம் வெளியல ஒர்க் இருந்தது போயிட்டு வந்தேங்க்கா அப்பறம் வரப்ப ரொம்ப தார்ணது கரும்ம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன் வந்த அப்டியே ர ரெஸ்ட்டுடெக்கலாம் மெட்டு உ்காந்தச்சு இன்க
செரி செரி பரவால என்னப்ப சமையலன்னை
சமையல் இன்னைக்கி அது வ கொஞ்சம் வெளியல போற வேல இருந்ததுங்கா மார்னிங்கே எல்லாம் கொஞ்சம் ரைஸ் வச்சு முடிச்சாச்சுங் ஒரே வேலயா ம இப்போ இது ஒர்த் இல்ல
சேரி சேரி
உம் நீங்க எல்லாம் ஒர்க முடிச்சாச்சாங்க்கா குக்கிங்களா
ஆ முடிச்சிட்டேப்பா ஷன் வெயில் நால சாப்பட முடியல
ஆமா ஆமா ஆமாகா கார் தன் ஓகே ஓகே
அப்பறம் கீர கொஞ்சம் பொரியல் பண்ணிட்டேன்
ஓகே ஓகேக்கா தண்ணி மட்டும்தான் குடிக்கலான் இருக்கு வேற எதுவுமே சாப்ப
ஆமா அது ஃபிரிட்ஜ்ல இருந்து ஏதாவது எடுத்
ம் அ சில்லுன்னு சாப்பட்னு ஆமாங்க்கா அ முடியல அம் அ ஆமாங்க்கா நாம்ப சாப்டறது இல்லாம கொ குட்டீஸு நாம்ப ஃப்ரிஜ்ஜில இருந்து எடுத்து சாப்ட்டோம்னா நீங்க மட்டு சாப் அப்பற நா சாப்பிட கூடாதான்னு வேற ஒரு நெஸ்ட் கொஷ்டின் கேக் க்கறாங்க அவுங் உங்களுக்காகவே நெறையா வந்து நாமளு ரெஸ்ட்ரிக்ட் பண்றோ நமக் பண்ணிக்கிறோ ஆ ஆமா ஆ ஆமாங்க்கா நெறைய விஷ் ஷியோ அந்த மாரி இருக் க்கு இப்போ வேற ஆள் வீட்ல இருக்கிறதுனால அத செஞ்சு குடு இத செஞ்சு குடு அப்டி வேணு எத எல்லா பயங்கர இதா இருக்கு
ஆ இங்க பாப்பாக்கு ம் குலோப்ஜாமூன் புடிக்கு
ஓகே ஓகேங்கா
குலோப் ஜாமுன் ரெண்டு தடவ போட்டு வேணு வேணு வேணுனு கேட்டுட்டு திரும்ப மறுபடியு செஞ்சு குடுத்து ரெண்டு தடவ கண்டினுயூஸா செஞ்சாச்சு
வெரி குட் வெரி குட் தாங்க்கா இங்கியுமே பாப்புக்கு புடிக்கு ஆமா ஆமா அந்த ரெண்டு பாக்கெட் ட்றது நீங்க அந்த மாதிரி வாங்கறதுக் க்கு ரவையில செஞ்சு பாக்கலா இல்லங்க்கா வீட்லயே
ரவையிலியா ஜாமூன் ரவைல நா செஞ்சது இல்லயே
நல்லா இருக்கும்க்கா ஆமா ம் நெஜமாதாங்க்கா ரவைல செ நா ட்ரை பண்ணிருக்கே நம்ம ஆ ஆ ரவ நா உங்களுக்கு வேண்ணா ரேஷியோ சொல்றே ரவ மில்க் பவுடர் போடணுனு நெனைக்கிறே மில்க் பவுடர் மில்க்கு ஃபுல்லாமே நீங்க இப் போட்டு அ நீங்க அந்த ரவய குக் ஆற ஆகற ஆகிச்சினு வைங்ளே ஃபுல் கெட்டி ஆயிடு அதுல பால் ஊத்தி நீங்க மிக் மிக்ஸ் பண்ண பண்ண அது வெந்து கெட்டி ஆயிடு ஆறனதுக்கப்றோ நீங்க என்ன ஷேப்ல உங்களுக்கு வேணுமோ பால் பண்ணி ஆயில்ல ஃப்ரை பண்ணி அஸ் யூஷுவல் அ சுகர் சிரப்ல போட்டு நீங்க பண்ணிக்லா ஒரு டம்ளர் ரவை கி மூணு டம்ளர் பால்ன்னு நெனைக்கிறேன்
உம் உஹம்
போட்டு பண்ணீங்கன்னா நா நல்லா இருக்குங்க்கா ரவைய நீங்க பவுடர் பண்ணி ஆ இல்ல ரவைய வறுத்து பண்ணனு நெனைக்கிறேன் அத வறுத்து இன்னு கொஞ்சோம் அப்ப ஆ வறுத்து நான் கொஞ்சோ பவுடர் பண்ற மாரி ரொம்ப நர நரனு இருக்கும் இல்லன்னா கொஞ்சோ இன்னு கொஞ்சோ இதுப் பன் பவுடர் பண்ணிட்டீங்னா கொஞ்ச கொஞ்ச சாஃப்டா இருக்கு ஆ அத வந்து நீங்க அந்த பால்ல இது பண்ணி போ குடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் அவங்க அடிக்கடி சாப்பறாங்க அப்டின்னா நம்ம கடையில வாங்கி குடுக்குறதுக்கு ரவையில செஞ்சு குடுக்கலா
ஓகே அத வேணா நான் பண் ட்ரை பண்ணி பாக்குறே நெக்ஸ்ட் டைம்
ஓகேங்க்கா
நாங்க எங்களுக் க்க லாக்டவுன் சமயத்துல வந்து எனக்கு ஒர்க்கே அதுதா நா அப்பதா ஆக்சுவலா குக்கிங்கே கத்துக்கிட்டே
ஆஹா ம்
அப்புறோம் வீட்ல மேக்சிமம் நான் எதுவும் வாங்கி தர கூடாதுன்னு வீட்லயேதான் மேக்சிமம் எல்லாம் ட்ரை பண்றதுங்க்கா அதனால வந்தா ஒரு சின்ன சின்ன விஷயோல்லா கத்துக்ட்டது
பரவால்ல பரவால்ல நாம்ப டைம் நா சரியா போயிடும் அப்புறோம்
ஓ செர் செர் செர்
ஒ
ஓ ஓகே ஓகேங்க்கா
அதனால அப்ப நமக்கு டைம் கெடைக்கல இப்பதான் இதுக்கு ஆனா உம் உம் கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்றேன்
ஓகேங்க்கா
பாப்பாக்கு என்ன புடிக்கும்
பாப்புக்கு அவங்களுக்கு ஸ்வீட்ஸ்ன்னா அவ்ளோ இது இல்லங்க்கா அது சாக்லேட் ஐட்டம்ஸ்லா புடிக்கு அப்றம் அந்த பீட்சா அந்த மாரில்லாம் புடிக்கு அதெல்லா நாங்க வீட்லயே செஞ்சு குடுத்துடுறது
பரவால்லயே
அ டூ த்ரீ மன்த்ஸுக்கு ஒன்ஸ் எப் எப்டி இருந்தாலு அவங்களுக்கு வெளில போய் சாப்பிட்டாதா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடுன்னு வரு
ஆமாம்மா
இப்போ வந்து நம்ம அடிக்கடி வேணும்ன்னு கேக்குறப்ப வீட்ல என்னைக்காச்சு ஒரு நாள் வேணும்னா கடையில வாங்கி குடுத்துறதுங்க்கா
உம் உம் ஆமா எப்பயாவதுதா கடைக்கு வெளிய போவோ அந்த மாதிரி அஹ் வாங்கி சாப்பிடுறதுக்கு
குடுத்துருவே அ கேக்கு அந்த ப்ரவுனி இதெல்லா ரொம்ப புடிக்கு அதுவுமே செஞ்சு குடுத்துருவே வீட் வீட்ல கேக்குறப்ப எல்லா
ஆ ஆ பரவால்ல பரவால்ல உம் மோஸ்ட்லி ஐயயோ ஏன் பாப்பாக்கு வந்து நான்வெஜ்ல ஃபிஷ் புடிக்கு சோ அதனால முடிஞ்சளவு அத செஞ்சுருவே பண்ணி குடுத்துட்டா ரொம்ப புடிக்கு அதனால நம்ம நம்ப அடிக்கடி கொஞ்ச ஃபிரெஷ் வாங்கி ஃப்ரஷா வாங்கி வச்சிருவே டூ டேஸு ஒரு நாள் விட்டு ஒரு நாளு
ஓகே ஓகே ஓகே சாப்டுக்குவாங்க ஓகே ஓகே ஓகே நாங்க வீக்லி ஒன்ஸ்தாங்க்கா அவுங்க சாப்ட்டுக்குவாங்க சிக் எல்லாம் ம்மே சாப்ட்டுக்குவாங்க அவங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னாதா வந் த்தா அதுவு சாப்டுவாங்க இல்லன்னா எதுவுமே வேண்டான்ட்ருவாங்க வெறு கொழம்பு மட்டு சாப் ரெண்ட்டு அவங்களுக்கு என்ன பத் த்துக்கே சாப் அது வெயில் வேற ஹீட்டா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்ப எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிது
ஆமா கர்ட் ரைஸு குடுத்தாலே எனக்கு இது தயிரே
ஆமா மானிங் பிரேக் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் பிரேக்பாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணதான் பாக் குடுக்குறாங்க அப்ப கொடுக்கறமே ஆமா என்ன பண்றதுங்கறதுக்காக கொஞ்சமா சாப்பிட்டு எனக்கு போதும் அப்படின்றாங்க அது காய எல்லாம் ஆமாகங்கா நூடுல்ஸ் பாஸ்தா தா அப்படின்னா கம்மனு சாப்புடுறாங்க
உஹம் அதுவே இப்பதான் எல்லாம் கோதுமவுலயே எல்லாம் வருதுல்லப்பா பாஸ்தா கூட அதனாலாம் கொஞ்ச போட்டு அப்டி இப்படி செய்யனும்
அக்கா நீங்க பம்கின் பாஸ்தா செஞ்சிருக்கீங்களா
ஆஹ வீடியோ பாத்துருக்கேன் இன்னும் பண்ணல
பண்ணணும் அவுங்க ஆனா வீட்டுல வந்து நம்ம ந குட்டீஸ் பம்கின் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நம்ம வெஜிடபிள்ஸ் லாம் கட் பண்ண கூடாது அவங்களுக்கு தெரியமா கட் பண்ணி அவங்களுக்கு தெரியாம நம்ம போட்டு கொடுத்துட்டம் ஆமாங்கா அது பம்கின் அப்புறம் என்னது போட்டேன் கொஞ்சம் முந்திரி பூண்டு அந்த வந்த பம்கின்ல ஸ்வீட்னஸ் வரும்ல அதனால ஒரே ஒரு வர மெளகா போட்டேங்கா எல்லாத்துலயும் எல்லாமே வந்து பாயில் பண்ணி கிரைண் பண்ணி பட்டர்ல போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டேன் லாஸ்ட்டா சீஸ் கொஞ்சம் போட்டுட்டேன் எல்லா ஸ்வீட்டும் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஒருமாரி சாசியா அக்கா அத அதெல்லாம் சேத்தி வர இல்ல அதெல்லாம் போட்ட இங்களுக்கு பிடிக்காது நான் தான் அந்த அந்த சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அது பிடிக்காதுங்க ஏன் மெளகா போட்ட அப்படின்னு கேப்பாங்க அத நான் தான் வந்த பாயில் பண்றப்பவே நான் போட்டு அதனால வந்து இதுல எதுவும் போடல நீங்க அது ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஹெல் ஹெவியாவும் இருக்கு நல்லா இருக்கு
நான் வந்துட்டு நார்மல் பாஸ்தாதான் செஞ்சேன் ஆஹ அப்போ வெஜிடபிள்ஸ் ஏதுவும் இல்ல ஸோ அதனால ஆனியன் டொமேட்டோ மட்டு போட்டு பண்ணிருவே
ஓகே ஓகே நீங்க பீட்ரூட்ல கூ டரை பண்ணலாம் அதே மாத பீட் பாய பண்ணி ரெட் பண்ணி அதது பம்பி அப்படி செய்றீங்களோ அதே மாரி செய்லா அது வந்து நீங்க பிங்க் பாஸ்தான்னு குடுத்துருங்க இது எல்லோ பாஸ்தான்னு குடுத்துருங்க
ஆமா அப்படித்தான் பண்ணணும்
நான் அப்படித்தான் இப்ப என்ன என்னன்னு கேட்டாங்கன்னா அதுதான் சொல்லுவேன் இல்ல ஸ்பினாட்ச் இருந்துச்சுன்னா அது போட்டோம்னா அது கிரீன்
ஆமா அது அண்ணந்த டைம் ஞாபகம் வரட்டங்குது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது கிரியே கிதுவா அந்த டைம் ஞாமபம் வர மாட்டேங்கு
இல்ல இப்ப நாங்க வீட்டுல கடையில கேக்குற இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணி செஞ்சு கொடுத்துடுறது ஆப்ஷனே உங்களுக்கு என்ன வை க்கரதெல்ல வீக்லி டூ டைம்ஸ் வந்துக்க ஆமா க அசல பங்கி நானே சாப்ட மாட்டே அது அந்த ஸ்வீட்னஸ் வருதில்லக்கா இப்போதான் வந்து சாப்பிட்டு பழகுறேன் எனக்கு அதுக்கு முன்னடி புடிக்காது
ஆக்சுவலி நல்லதுதாப்பா
தான்கா அது என்ன இல்ல நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொந்தாந்தாங் கார அமா அந்த ஒரு மாரி ஸ்வி இதா சாப்பிட்டா அந்த ஸ்வீட்னஸா இரு இருக்கிறதுனால ஒரு மாதிரி வித்தியாசமா
ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பம்ப்கின்னா ரொம்ப புடிக்கு எப்ப பம்ப்கின் செஞ்சாலு வெறு பம்ப்கின் மட்டுமே பொரியலா செஞ்சு சாடு போட்டு சாப்பட்டுருவேன் த்ரீ டைம்ஸ் அடனாலும் ஓகே
ஓ நிறைய பேர் ஆனா அந்த மாதிரிதான் சொல்ல றாங்க எனக்கு புடி இ இப்போதான் ரீசெண்டட்டாக ஒரு டூ டைம்ஸ் சாப்பிட்றேன் அந்த இது சாமி கும்பிட எல்லா வக் இருப்பாங்கல்ல அப்ப எல்லாம் படையலக்கு போடுறப்ப செய்யறப்ப எடுத்து பக்கத்துலையில வச்சுருவே உக்கும் எல்லா பண்ணியிருக்கே இப்பதா வந்து சாப்ணு அப்டின் சொல்லி சாப்றோ
தப்புல தப்புல என்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பயிர் ஐயிட்டாம்ஸ் குடுக்காம இந்
ஆமா ஆமா நான் குடுத் பெற்றதா்கா ஆமா நானும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றே அப்பயுமே என்னக்க ஷ் ஸ்கூல்ல போன கம்பேரிசன் வர் இதுல நா எங்க அம்மா இத செஞ்சி குடுத்தாங்க நாங்க கடையில சாப்ட்டே ஆஹ் குடுத் செ வெஜிடபுள் செவேப் புடிக் இருக்காத போருது அதுதாங்க இத் எப்டி அவங்கல வந்து அவங்களுகு அதுல வெஜிடபிள்ஸே இருக்கு இன்னைக் காலையில வந்து சப்பாத்தி செஞ்சேங்க்கா நூடுல்ஸ் சப்பாத்தி கேட் வுடாங்க அதுல செஞ்சே கேரட் புல்லா சாப்பர்ல போட் வுட் சாப் பண்ணி போட்டே அதுல கேரட் இருக்குதுன்னே அவுங்ளுக் இதுதெரியாது ஆனா அதுல கேரட் இருக்கு
சேரி சேரி பரவால்ல எப்படியாவது தெரியாம தானே சாப்ட வைக்கணும் என்ன பண்றது
அப்படிதா பண்ணிட்ருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு
கூப்றே
ஆஹ் ஓகேங் க்கா ஓகே ஓகேங்கா பாருங்க